ஹலோ
ஹலோ ஹலோ
ஹலோ
ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்க நீங்க நல்லா இருக்கீங்ளா
நா நல்லா இருக்கோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க சாப்ட்டீங்ளா எல்லா
எல்லாரு நல்லா இருக்காங்க சாப்ட்டோ நீங்க ‌சாப்ட்டீங்ளா வீட்ல எப்டி இருக்காங்க எல்லா
அத பத்தி எனக்கு தெரியாது ஒவ்வொரு ஆள் கேட்டுட்டு இருந்தீங்க அதனால தா அத பத்தி ப்ரமோட் கவனிச்சிட்டுருக்க
ஓகே ஓகே இல்ல உங்க வாய்ஸ் கொஞ்சோ பிரேக் ஆகுது.
ஸ்விங் பத்தி பேசலாமா நம்ம இப்போ.
ஆவ் ஆ பேசலா ஓகே ப உங்க வாய்ஸ் கொஞ்சோ பிரேக் ஆகுது அத மட்டு கொஞ்சோ என்னன்னு பாத்துக்கோங்க.
ஓ ஓகே.
ஆ ஒர்க்கேக்
இன் இன்றைய காலகட்டத்ல வந்து இப்ப நம்ம என்னன் பாத்தம்னா ஆ சேவிங் வந்து ரொம்ப இம்பாட்டனா இருக்கு இப்ப ஏன்னா இப்பொ நம்ம கொஞ்சோ இப்போ என் நா என்ன பொறத்தளவு பாத்தன்னா இப்ப இந்த வருஷோ வந்து நா எ என்னோ அடுத் ப்போஸ் வந்து எ கொழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணு அந்த மாரி இருக்கப் வந்து என்ன ப்ராப்ளோ ஆவுதுன்னா நா வந்து இப்புமே இந்த ஏப்ரல் மார்ச்லியே நா சேக்க ஆரமிச்சிருதே ஏனா ஸ்கூ ந்த ஸ்கூல் ஃபீஸ் வந்து இப்போ ஒரு ஆயிர ஆயிருவா சேத்தா கூட ஒரு டுவல் ஆயிரோ டூ தௌசண் சேத்தா கூட இப்ப டுவெல் மந்த்ல வந்து நம்மளுக்கு டுவெண்டி டூ தௌசண் கெடைக்கு அந்த மாரி வந்து ஒரு முன்னா உ ஒ ஒன் இயர்க்கு முன்னாடியே ஒரு பிளானிங் போட்டு நா வந்து இந்த பைசா சே சேமித்து வைக்கிறே. ஏனா சேமிச்சு வெச்சிற மூலோ வந்து நம்மளுக்கு வந்து திடீர்னு நம்மளுக்கு பணோ தேவைப்படு அந்த மாரி இருக்கற்னால வந்து நம்ம சேவிங் மூலோ வந்து அது ரொம்ப நம்முளுக் கு யூஸ்ஃபுல்லா இருக்குன் நா சொல்ல வறே.
ம் ஹு ஓகே ஓகே கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மதா. சேவிங்ஸ் அப்டிங்கிறது பாத்திங்ன்னா ஒரு லைஃப்ல ரொம்ப ஒரு இம்பாட்டன். ஏனா இப்ப இருக்க காலக்கட்டத்துல சேவிங்ஸ் இல்லாம இப்பிருக்கக் சின்னச் சின்ன பசங்கிட்டியே சேவிங்ஸ் இருக்குறதுல்ல. வேலக் வேல போற பசங்கள்ட்டியு சேவிங்ஸ் இருக்கறது இல்ல யார்டிமு இருக்கறதில்ல. அது ஒரு எப்டி சொல்றது ஒரு ஒரு பத்தாயிருவாய்க் சாம் சம்பளத்துக்கு வேலைக் போறாங்கன்னா அது ஒரு ஆய்ருபா அப்டினு எடுத்து வெச்சம்னா நம்மளு பின்னாடி யூஸ் ஆகு. சோ அது வந்து இப்ப யாருமே பண்றதுல்ல அதிகமா. இப்ப என்ன பண்றாங்க எல்லா கிரெடிட் காடு அப்டி இப்டின் போட்டு அதுல எடுத்துக்கறாங்க சொல்ல போனா ஸ் சேவிங்ஸ்னு அப்டினு இருந்தா தா நமக்கு எப்டி சொ ஒரே ரொ ரொம்ப ஒரு இம்பாட்டண்ட் எதோ ஒன்னு பண்ணியே ஆகணு எதோ ஒரு ஆப்ரேஷன் அப்டி எதோ ஒரு இதுன் வெச்சுக்கோங்ளே அப்டினா நம்ம அந்த எட்த்த டைம்ல யார்ட்ட போய் காசு கேக் முடியு சேவிங்ஸ் அப்டின் ஒன் இல்லீனா. சோ அப்டி ஒன்னு இருந்துச்சுனா‌ நம்ப நம்ம கையிலந்து எடுத்து குடுக்லா இல்ல நம்ம எங்கியோ ஃபங்ஷன் போறோ இல்ல வெளில போறோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் அப்ப நமக்கே உள்ள போக முடியாது. சோ சேவிங்ஸ்லிர்ஞ்ச்சு எடுத்து போட்டம்னா செ ஓகேடா அப் போலா அப்டினு அந்த டைம்ல தோணு சோ இந்த மாரி சேவிங்ஸுங்கிறது ரொம்ப லைஃப்ல ரொம்ப இம்பாட்டண். நீங் சொன்ன மார அதே மாரி நீங்க சொன்ன மாரி இந்த கொழந்தைக் பீஸ் கட்றது அதெல்லா ரொம்ப ஒரு இம்பாட்ட ஏனா அது எப்டி சொல்றது அத டக்குனு ஒ அந்த டைம் பாத்தீங்னா ஒரு வாரந்தா குடுப்பாங்க. அந்த ஒரு வாரத்துல முப்பதாயிரோ நாப்பதாயிரோ கட்ணு அப்டினா அந்த டைம்ல நம்ம அந்த ஆளு அந்த அமௌண்ட்டு எங்க போறது எங்கியு போ முடியாத் சோ ஒரு சேவிங்ஸ்னு வருஷ ஃபுல்லா சேவ்ஸ் பண்ணி வெச்சிருந்தம்னா அந்த அமௌண்ட்ட எடுத்து நம கொழந்தைக்கு யூஸ் பண்றது இல்ல எதோ ஒன்னு கொழந்தைங்கள வாய்ங் குடுக்கறது அவுங்குளுக்கு யூஸ் பண்ற மாரி எதோ பண்லா. சோ நீங்க சொன்ன அந்த இது கரெக்ட்டுதா.
என்னோட கொழந்தைகளுக்கே நா சொல்லிக் குடுப்பே எம்மா அ ஏனா நா மந்த்லி வந்து அவுங் கைல வந்து குடுப்பே. இந்த மேக்சிமம் ஏனா அவுங்குளுக்கு நா ஃபை ஹண்ரடு வந்து எடுத்து வெக்கிறது அதிகந்தா. என்ல் ஃபை ஹண்ரடு ஃபை ஹண்ரட வந்து ம் மூணு குழந்த இருக்காங்க மூன் குழந்தைள்க்குமே குடுப்பே. ஏன்னா அவுங்க வந்து ரொம்ப ஹேப்பியா வந்து ச உண்டியல்ல வந்து போடுவாங்க. மாம்மி எனக்கு எனக்கு அவங்களுக்கு வந்து என்னன்னா பைவ் ஹண்ட்ரடன் வந்து அவங்க தெரியுது த்துமே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம பிக் பண்ணி இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த காயின் பைசானாங்கல்லா ரொம்ப புடிக்கு
ம்
த கூட வந்தவங்க வந்து எடுத்து உண்டியில போட்டுருவாங்க ஆனா அப்பப்போ ஏ பெரிய பொண்ணு அதுக்கால செக் பண்ணுவா நா என்ன பண்ணுவே சில நேரோ எனக்கு சில உண்டியலருந்து சில்ல மாத்தி முழு நோட்டா வச்சிருவே அவே என்ன பண்ணுவா பாத்தா மம்மி எனக்கு இத்தன நோட்டு விழுந்துச்சு வந்து இதெல்லா எடுத்துட்டீங்க அப்டின்னு சொல்லி சொல்லுவா ஏன்னா சேவிங் பழக்கோ வந்து கொழந்தைகளுக்கு இப்பவுமே இருந் ஆ கொண்டு வந்தா மட்டு ந்தா அவங்களுக்கு வந்து அந்த சேவிங் பழக்கோ வரு ஏன்னா நான் சின்ன குழந்தையா இருக்கப்போ ஸ்கூல் படிக்கப்போ நா வந்து அ செரி நா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சே அப்போ வந்து அம்மா வந்து எனக்கு மொத்தத்துலயே ஃபைவ் ருபீஸ் தருவாங்க நானு என்னொட சின்ன பொண்ணு ஒரு ரூவாய்க்கி வந்து நமக்கு நறைய மிட்டாய் தருவாங்க அஞ்சு மிட்டாய் அது மாரி தருவாங்க அஞ்சு நானு அவளு ஒரு ஒரு வாய்க்கி முட்டாய் வாங்கி சாப்புட்டுட்டு மீதி மூன்று ரூபா இருக்கு அந்த மூன்ரூவால என்ன பண்ணுவோனான்னா ஒரு ரூவா ரெண்டு ரூபா அந்த மாரி டீச்சருக்கு வந்து அந்த ஏதோ ஒண்ணு சொல் அ சீ்த்தட்டுன்னு சொல்லி டீச்சர் வந்து போடுவாங்க அதுல வந்து சொல்லுவாங்க நீங்க அம்மா குடுத்த பைசா வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது என்ட்டருந்து குடுங்க அப்டின்னு சொல்லுவாங்க அவுங்கள்ட குடுப்போ அவங்க ஒரு நோட்டு வச்சு அந்த நோட்ல வந்து எழுதுவாங்க ஒண்ணு ரெண்டு இவ்வளவுக்கு இன்னைக்கி குடுத்தா அன்னைக்கி குடுத்தான்னு அப்புறோ இயர்லி எண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அந்த பைசாவா குடுப்பாங்க இல்லன்னா அந்த பைசாக்கு பதில என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பைசாக்கு ஏதாவது கிஃப்ட்டு அந்த மாரி ரெடி பண்ணி குடுத்துருவாங்க ஆனா கிஃப்ட்டாவு குடுப்பாங்க நீங்க பைசா சேத்ததுக்கு உங்களுக்கு நல்ல பழக்கோ அப்டின்னு சொல்ட்டு நா ஒரு ஏர்லி வந்து ஒரு ஃபிஃப்து ஸடாண்டர்லயே நா வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட வந்து எனக்கு சேமிச்சு வச்சு குடுத்தாங்க மிஸ்ஸு அது வந்து எங்க அம்மா கிட்ட கொண்டு நா குடுத்தே எங்க அம்மா வந்து சொன்னாங்க பரவால்லையே இந்த வயசுலயே உனக்கு இந்த மாரி பழக்கோ இருக்கே அப்டின்னு சொல்லி பாராட்னாங்க
ம் ஓகே ஓகே உண்மாதா எ எனக்குமே சின்ன வயசுல சேவிங்ஸ்ன் இருந்துச்சுன்னா ஆனா இப்ப இல்ல சின்ன வயசுல எப்டினா எனக்கும் பாத்தீங்கன்னா பாக்கெட் மணி ஒரு ரூபா ரெண்டு ரூபா தருவாங்க அப்டின்னா எங்களுது பாத்தீங்கன்னா வெளியில கட்லு கட அதாவது பாத்தீங்கன்னா அந்த திங்ஸ்ல்லா வெப்பாங்கல்ல பொருள்லா வெப்பாங்கல்ல அந்த கடையில சீ்ட் நடத்துவாங்க இன்னைக்கி இவ்ளோ சீட் அப்டின்னு சொல்லி எழுதுவாங்க என்ன பண்ண ஐம்பது ரூபா சீட் டு அது பாத்தீங்கன்னா ஒரு மாசோ அம்பது ரூபா சீட்டு நா குடுக்குற ஒரு ரூபா ரெண்ட்ரூபா அதெல்லா கொண்டு போய் சீட்டு எழுதிப்பே கடைசியில ஒரு ஒரு ஒரு மாசோ கழிச்சு ஒரு ஐம்பது ரூபா குடுப்பாங்க அப்டிதா சேவிங் பண்ணே எங்க ஸ்கூல்ல இந்த மாரி ஆப்ஷன் இல்ல நீங்க சொன்ன மாரி அந்த ஸ்கூல்ல பண்ற மாரிருந்தா நல்லாருத்துருக்கு ஏனா எங்க ஸ்கூல்ல அந்த மாரி இல்ல ஆனா வெளியில இந்த மாரி கட்லுகடயில போய் உக்காந்து அவங்க கிட்ட கா அதாவது பாத்தீன்னா ஒரு அஞ்சு ரூபா குடுக்குறாங்கன்னா ஒரு மூன்றுரூபாய்க்கி எதாது வாங்கி சாப்ட்டு ரெண்டு ரூபா வந்து சீட்டு எழுதிருவோ அது வந்து பாத்தீங்கன்னா அப்டியே அப்டியே சேந்துக்கிட்டே வரு அது கடைசில அப்டி அமௌண்ட் எடுத்துபோ அத வச்சு நம்மதோ நோட் புக் வாங்கறத இல்ல ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஷ் கோட வெளி இது பண்ணிக்கிறது அப்டின்ன மாரி அதுல நிப்போ சோ அப்டிங்கும் போது எப்ப அப்ப சொல்லப் போனா அப்ப இருந்த சேவிங்ஸ் கூட இப்ப இல்ல பாத்துக்கலாம் அடுத்த நாள் அசை செய்ய இன்னும் நாளைக்கி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாரிதா இப்ப வரைக்கு போயிட்டு இருக்கு அது இப்பயும் அத மாரி தொடர்ந்தா நல்லா இருக்கு மேணு என்னோடையது
கண்டிப்பா நீங்க சொல்றது உண்மதா ஏன்னா அந்த காலத் ந்த இப்ப எனக்கு எங்க மா மாமியார் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு எண்பத் தஞ்சு எண்பத்தாறு வயசு இருக்கும் ஆக்சுவலி எண்பத்தஞ எண்பத்தாறு வயசு இருந்தாலுமே அவங்க வந்து என்ன பண்றாங்க ஆ அவங்க இப்போ ஹஸ்பண்ட் வந்து வீ ஒரு கணவன் சொன்னா வீட்டுக் வந்து காய்றி வாங்குற காய்கறி வாங்குறதுக்கு மத்த சாமான தா வீட்டு பூ வக்குதான் குடுப்பாங்க அந்த காலத்துல வந்து ஓ பெண்கள் வந்து வேலைக்கு போல குடுப்பாங்க அப்ப என்ன பண்ணாங்க அவங்க எங்க மாமா வந்து சொல்லுவா எங்க மாமா என்ட சொன்னாங்க நா வந்து அவளுக்கு வந்து நூறு குடுத்தாலும் அந்த நூறு ரூபாவ செலவு பண்ணாம வச்சுட்டு இன்னைக்கி ஏதாது எனக்கு ஒடம்பு சரியல அப்டின்ட்டு ரசமும் தொவயது அரைச்சு வச்சிட்டு அந்த நூறு ரூபா சேகரிச்சு சேகரிச்சு என்ன பண்ணிருக்காங்க அப்புன்னா அவங்க வந்து டே பத்து பவுன்ல பத்து பவுன்ல ஒரு செயின் செஞ்சிருக்காங்க உண்மைக்குமே நூறு ரூவா சேகரிச்சு ஒரு நாளைக்கு நூறு ரூவா போட்டீங்கன்னா இப்ப அவங்களுக்கு எண்பத்தஞ்சு வயசு ஆயிட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக் னக்கு அதே மாரி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஏதாது இப்போ ஏ மாமா ஏதாது பைசா குடுத்து த்தாங்க இருந்தா அந்த பைசாவ என்ன பத்ருமா ஆக்சுவலி பர்ஸ்ல இந்த மாரி வக்க மாட்டாங்க கிச்சன்ல அந்த அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்க இந்த கடுகு டப்பால மஞ்ச அந்த மாரி டப்பால எல்லாம் போட்டு வப்பாங் அந்த மாரி போட்டு போட்டு வச்சு நா நா ஆஃப்டர் மேரேஜக்கு அப்புறம் நா அது வந்து வீடு வாசல்லாம் கிளீன் பண்ணுறப்போ ஒரு க கேரி பாக்லே அது அவங்களுக்கே மறந்திருக்கும் அந்த மாரி சுத்தி ஒரு ஃபைவ் ஹண்டரட் ருபீஸ்ட்டு ஒரு பத்து தாளு கிட்ட அவங்க அப்பிடி வச்சிருந்தாங்க அது ஒன்னோட ஒண்ணு ஒட்டி வந்து அந்த கலர் வந்து பிடிச்சிட்டு அப்போ இது என்னதுன் பாக்கப்போ இல்ல நான் தா வச்சிருந்தேன் இது எங்க வச்சேன்னே எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின் சொல்ட்டு அதுக்கு பெறவு நான் பாங்க்ல போய் மாத்தி அவங்களுக்கு குடுத்தேன் இப்பவும் ஸ்டில் அவங்க எண்பத்தாறு வயசு ஆயிட்டு இப்பவும் அவங்க பைசா சேவிங் தா பண்றாங்க அ எங்க ஹஸ்பண்ட் வந்தாங்கன்னா எனக்கு பைசா வேணு கேட்பாங்க ஆனா அங்க கேடப்பாங்க அம்மா நீங்க வந்து எல்லாமே நான் வாங்கி கொடுக்குறேன் எல்லாமே பண்றேன் நீங்க வீட்ட விட்டு போறது கெடையாது எதுக்கும்மா உங்களுக்கு மணி எப்பன்னாலும் இல்ல எனக்குன்னு ஒரு மணி பைசா வேணும் அந்த பைசாவ நீங்க என்ன பண்ணுவேங்க கேட்ட அந்த பைசா எங்க ஹஸ்பண்ட் குடுப்பாங்க என் எனிட்ட குடுப்பாங்க நீ கொண்டு பேங்க்ல கொண்டு போடு
உண்மைலே ரொம்ப ஒரு இதா இருக்கு கேக்கும் போது அ அவங்க இந்த வயசுலுமே வந்து சேவி்ஸ் பண்ணும்அப்டி நெனைக்கிறாங்களல்ல உண்மைலே அது ஒண்னு தா
சேவிங் பண்ணும் கே நா கேப்பே எங்களுக்கு கஷ்டமா இருக் டைம் நீங்க இந்த மாரி பைசா வாங்குறீங்க இது நல்ல இல்லல அப்டின்னா இந்த பைசா நாளைக்கு உங்களுக்கு தான் நீங்க தான் சேவிங் பண்ண மாட்டேக்கீங்க பட் நாங்க பண் ட்ரு எல்லாத்தையும் சொல்லிட்டு பண்ணணும்னு இல்ல நீங்க பண்ண மட்டக்கேங்க நானாது பண்ணி வைக் கேன் அப்டி சொல்லுவாங்க
ம் ம் பரவாயில ஒரு நல்ல ஒரு இவங்க எங்க வீட்டு பக் கோகுடட இந்த மாரி ஒரு நடந்துச்சு அதாது பத்தா அவங்கடெத் ஆயிட்டாங்கா அவங்க வீட்ல தனியா தா இருந்தாப்டி தாத்தா அவருல்லாம் டெத்தான த்தானக்கப்புறம் வீட்ட எல்லாம் சுத்தம் பண்ணாங்க சுத்தம் பண்ணும்போது பார்த்தங்கன்னா அங்க அங்க குப்ப குப்பயா இருந்துச்சு இந்த குப்பைய எல்லா அப்டியே இது பண்ணி பாக்கும்போது அதுல எல்லாத்துலயுமே காசு இருக்கு ஒரு கூலி வேலைக்குதான் போனாரு ஒரு நாலஞ்சு வருஷமா படுக்கையா இருந்தாரு அதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து வெச்சு பார்த்தீங்கன்னா ஒன்றரைலட்ச ரூபா வந்துச்சு அவரு சேர்த்தி வெச்ச காசு மட்டும் அங்கங்க கெடக் கெடக்குது அப்படியே ஆனா ஒன்றரை லட்ச ரூபா அந்த காசு மட்டும் அத வந்து என்னா பண்ணாங்க எடுத்து அவங்க பசங்கன்னா எடுத்து அப்பா காசுன்னு கூட வெச்சிருக்கல எடுத்து அவங்களே அப்பிடி செ அடுத்த நாளே செலவு பண்ணிட்டாங்க அத
ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு சிறு சிறு துளியா சேர்த்து வெச்ச பைசா நா எப்பமும் ஆ எங்க ஹஸ்பண்ட என்ன சொல்றன்னா உங்க அம்மா சேர்த்து வெச்ச பைசா வந்து நம்ம வந்து அவங்க காலத்துக்கு பிறவு வந்து எதுவும் பண்ண கூடாது அது அப்படியே மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்து ரொட்டேடடா பேங்கல போட்டு நம்மளோட பிள்ள கொழந்தைகளுக்குள்ள ஃபியூச்சர்க்கு வச்சா அவங்களோட ஆத்மா இதாகும் அப்பிடின்னு நான் சொல்லுவேன் ஆ அங்க ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க ஆமா அது உண்மைதான் அப்படின்னு
அது நம்ம இப்ப வச்சிருந்தா நமக்கு ஒரு ஞாபகார்த்தமா இருக்கும் அவங்களோட கா சு அப்பிடின்னு ஒண்ணு இருக்கும் அது உடனே செலவு பண்ணா அது அதுக்கான பிரயோஜனமே இல்ல அவங்க சேத்து வெச்சு பிரயோஜனமே இல்லாம போயிடும்ல ம் இட்ஸ் ஓகே நம்ம தொடர்ந்து பேசுவோம் அடுத்தடுத்த கால்ல நன்றி நன்றி ம்